வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கே அப்புறம் என்ன எத பத்தி பேசலாம் நம்மளுடைய பள்ளி, கல்லூரி பற்றி பேசலாங்களா பள்ளி, கல்லூரி வாழ்க்கை பத்தி ஆமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அவங்களுடைய அனுபவங்கள் நிறைய இருக்குன் நினைக்கிறேன் இனிமையான அனுபவங்களை சொல்லுங்க,
உம் ஆ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தான் ஸ்கூல் தான் எனக்கு பள்ளி அம்மா அந்த ஸ்கூல் லைஃபங்கிறது வந்து எப்படின்னா ஒரு கோல்டான ஒரு லைப் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்
ஓ இருப்பாளா
ஆ ஆமா இருப்பாளர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் அப்ப வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்துல கூட இருக்கற பிரண்ட்ஸ் கிட்டமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போல அந்த மாதிரி இருந்துடோம் இப்ப அது முடிச்சதுக்குப்அப் சரி நம்மல்லாம் எப்படி இருந்தோ பாரு இப்ப பாரு இப்ப எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு சின்ன சின்ன விசயத்துக்கு ஒரு எப்படின்னா அந்த பொங்கல் டைம்லலாம் அந்த இதெல்லாம் வப்பாங்கல்ல கரும்பு வீட்டுல ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்கள அதெல்லாம் குலுக்களை எடுத்துட்டு போவோம் என்ன பண்ணுவோனா அந்த கிளாஸ் டைம்ல ஏதாவது அந்த இரேசர் எல்லாம் கேட்டப்ப தரம் ஏதாவது தரமாட்டோம் ஏதாவது சொல்லிருப்பாங்கள இல்ல அப்படின்னு அப்ப அந்த ஸ்நாக்ஸ் தர டைம்ல நாங்க ஸ்கூல் சொல்றது. நீ நா அன்னைக்கு கேட்டல்ல நான் நீ தந்தியா நீ எனக்கு தந்தியா அதனால நான் நானு உனக் நானே தரமாட்டே அப்டின்னு சொல்லி சண்டை போடுறது நெறைய இருக் இது மாரி சின்ன சின்ன சண்ட அப்புறோ அந்த பிரேக் டைம் அந்த அஞ்சே நிமிசம் தா பிரேக் டைம் ஓடிடுறது இங்க பக்கத்துல ஒரு பாட்டு வயசான ஒரு பாட்டி ரொம்ப பிஞ்சு பிஞ்சு மாங்கா இருக்குல்ல குட் குட்டிமாங்க
ஆமா
அத வந்து ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு விப்பாங்க எப் எப்படா பிரேக் குடுவாங்கனு எப்டி எதிர்பார்த்துக்கிட்டு அந்த வாச்ச பாத்துக்கிட்டே ருக்குறது பெல்ல பெல்ல அடிக்கிறாங்களா இல்லயோ ஓட்றது ஆஹ் ஆமா அடிக்க அடி உழுந்து அடிச்சு ஓடறது சொல்ல போனா பிரேக்கே நம்ம போமாட்டோ அந்த பாட்டிக்கிட்ட அப்பதா வேகமா எப்டின்னா மொதாளா போனாதானே நம்ம அது எது பெரிய பீஸோ எது பெரிய மங்காவா இருக்கோ எடுக்க முடியு லேட்டா போனா ரொம்ப பிஞ்சல்லா இருக்கு நல்லா இருக்காதுல்ல அதுனால வேக வேகமா ஓறது என்னமோ ரன்னிங் ரேஸுக்கு ஆள் எடுத்தா எப்டு ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடறது ஓடி போய் மாங்கல்லா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக் போக மாட்டோமா கிளாஸ் டைம்ல போடறது மே அங்க இருக்கிறங்கா ஆஹ டீச்சர்ஸ்ட அல்லார்கிட்டயு திட்டு வாங்கறது
உம் அது ஒரு ஜாலியா இருக்குல்ல தி ட்டு வாங்கறதே ஜாலியா இருக்கு அந்த பிரேக் முடிச்சுட்டு லேட்டா கிளாஸ் உள்ள போறது
உ கெத்து ஆமா அதுவு இல்லாம கிளாஸ்ல எல்லாரு உட்காந்துருப்பாங்க அப்டியே நம்ம மட்டும் அப்டியே ஜாலியா அப்டியே ரவுண்டு அடி
ம் ம் ஆமா அதுதா உண்மையிலயே ரொம்ப நல்லா இருக்கு அந்த நால்லா இனி வராதா அப்டின்னு க்ர மாரி இருக்
ஆஹ் அதுவு எங்க நா சிக்ஸ்த் படிக்கு போது ஒரு சார் மேக் அ இது தமிழ் சார் தமிழய்யா அவரு என்ன என்ன பண்ணுவாருனா தப்பு எதாது அப்பெல்லா வந்து நம்ம படிக்கறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல அந்த எரநூத் த்தி நாப்பத்தி ஆற இதெல்லா சொல்லுவாங்க அதெல்லா கலட்டா நீ எழுதணு மனப்படமா சொல்லணு அப்டிம்பாங்க சொல்ல போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிருவோ அது தன் தெரியாமலே வந்துரு அப்ப ஆறாது படிக்கு போதுல்லா ஒன்னு தெரியாதுல்ல ஆ ஆனா மிஸ்டேக் பண்ணிருவோ அத்தன பசங்கருப்பாங்க அத்தன புள்ளைங்கருப்பாங்க பின்னாடி திரும்பி நிக்க சொல்ட்டு பெட்டக்சிலே போடா பெட்டக்சிலே அடி சாமத்தடி
நா வாங்குனது மேக்ஸ்க்கு தா மேக்ஸ்க்கு அடிப்பாரு பாருங்க பேக்லே திரும்பி பாப்பே அப்டி திரும்ப சொல்லுவாங்க அத தேச்சிக்கிட்டே மேக்ஸ் தப்பு தப்பா போட்டுக்கிட்டு அய்யோ நெனச்சு பாத்தாலே இப்ப சரி
ஆ ஆனா அந்த டைம்ல வந்து எப்படா இது முடிப்போ அவ்ளதா இன்னு ரெண்டு வருஷோ பதினொன்னாவது பண்ணடாவது முடிச்சட்டோம்னா காலேஜூ ஜாலியா இருக்கலா கலர் ட்ரெஸு போட்லா யூனிபார்ம் எல்லா தேவயில்ல நம்ம கலர்ரெஸ் டெய்லி கலர் ட்ரெஸ் தா நம் புடிச்ச டிரெஸ் போட்டு போலானு சி போட்றது அப் ப கடைசில அட ஸ்கூல் லைஃப் ஏ எப்டிப்பட்ட லைஃபு இது என்னடா ஸ்கூல் மாரி இருக்கு அது நாங்க படிச்ச உமென்ஸ் கா ஸ்கூல் தா காலேஜு அந்த காலேஜூல அதுக்கு மேல லெகின் போட கூடாது போ கூடாது அங்க நிக்க கூடாது
ஆமா எங்ளுக்கு அப்டிதா நானு உமென்ஸ் காலேஜ்ல தா படி ச்சே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஆனா என்ன ஹாஸ்ட் நல்லா ஜாலியாருக்கு
ஏ சேம் நானு ஹாஸ்டல்ல தாருந்தே
அப்டியா ஹாஸ்டல்ல வந்து அந்த க்ளீன் பண்றது சண்டே ஆனா க்ளீன் பண்ணனு அது சிஸ்டர்ஸுங்க ஹாஸ்டல் தனா அந்து க்ளீன் பண் றதாகட்டு அந்த வாடன நாங்க அப்டியே ஓட்டிக்கிட்டு அவள் செமையா கிண்டல் பண்ணிட்ருப் போ ஆடியோ
எங்களுக்கு க்ளீன் பண்றதுக்குல்லா ஆள் போட் டுவாங்க நம்ம துணி தொவச்சிட்டு நம்ம பிளேஸ மட்டு சுத்தம் பண்ணி வச்சிக்கணு அவ்ளோதா நம்ம படுக்குறோல்ல நம்ம அந்த இத மட்டு சுத்தம் பண்ணி ச்சிருப்போ மித்தப்படி அங்க குடுக்குற சாப் ப்பாடு அதுக்குதா நம்ம பீஸ் கட்றோ ஆனா வந்து அங் குடுக்குற சாப்பாட்லா சாப்புட்றதில்ல வெறு வேற அந்த ஒயிட் சாப்பாடு வெள்ள சாப்பாடு மட்டு வாங்கிட்டு வீட்ல இருந்து கொண்டு போய்றது எவளாது ஊருகா தொக்கு அப்பறோ பத்து ரூபாய்க்கு கொழம்பு விப்பாங்க தனியா அந்த பாக்கெட் போட்டு விப்பாங்க ஓடிர்றது அந்த ப்படா ப்ரேக் கெடைக்கிதுன்னு ஓடிர்றது ஓடிட்டே ஒண்ணு தெரியாதவளாட்டு வந்து உஒக்காந்துக்குறது ஏம்மா எத்தன வேலை அப்பா கொஞ்ச நஞ்சமா ஏமாத்து வேல அப்பறமா ஹாஸ்டல் படி போது ஃபோன் வேற திருட்டுத்தனமா வச்சுக்கறது நானே இதுதா சாக்கு நீ எனக்கு செய்லீன்னா நீ ஃபோன் வச்சிருக்க வாடன் ட சொல்லி வச்சிருவே இதுதா சாக்குனு அவ்ளுகளையு விழுந்து விழுந்து வேல
அ சரி கண்டுப்புடிக்க மாட்டா ங்ளா
ஆஹஹா கண்டுபிடிக்க மாட்டாங்க அது எப்டின்னா சார்ஜர் போட்றது வந்து நைட் டைம்ல போடுவாங்க சார்ஜருமே வந்து அந்த நாப்கின் எரிக்கிறது தனியா ஒரு மிஷின் வெச்சுருப்பாங்க அதுக்கு வந்து கெரண்ட்ல தா வெச்சிருப்பாங்களா அது ஃபுல்லா கவராய் தா இருக்கு அதனால ஒன்னு ஸ்மெல்லு வராது ஒன்னு வராது அந்த எடத்துல மட்டு கெரன்ட் அந்த இது இது இருக்கு இது இதுகெல்லா வந்து குடுக்க மாட்டாங்க பிளக்கு எல்லா இருக்கு‌ ஆனா அது வந்து சும்மா கெரண்ட் வராதுன்னு வெச்சுக்க ஏன்னா அது மாரி திருட்டுதனமா பண்ணுவாங்கல்ல காலேஜ் பிள்ளிங்களா பண்ணுங்கள அதனால அதுக் பண்ணமாடாங்க செரியான உ சேரிங்க ஆன லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலா அதுவு காலேச்சு கிளாஸ்ல வந்து சார்ஜ் போடுகுவோ நாங்க லேப்டாப்ல சார்ஜர் போட்டுட்டு லேப்டாப்ப ஹாஸ்டல் கொண்டு போயிறது பாட்ட போட்டு உள்ள குத்து டான்சு சப்ப ஒவ்வொருத்தி ஒவ்வொரு டான்சு ஒவ்வொருத்தங்க அத கைய புடிச்சிட்டு ரொமான்சு டான்ஸ் ஆடுறன்னு கூ கூத்து ஆடுவாளுக
ஹாஸ்டல்லா அந்த இது கிளாஸ்சுக்கு போறதுதா நல்லா இருக்காது இந்த ஹாஸ்டல் லைப் தா காலேஜ் லைப் தா அவ்ளோ அது மெம மெமரி என்ஜாயெல்லா இருக்கு அந்த எனக்குமே ஒரு இன்சிடெட்ன் இருக்கு எங்க வாடன் பேர் வந்து நாங்க கிறிஸ்டீன் ஹாஸ்டல் இல்லயா அவங்க பேரு வந்து எலிசபெத்து நாங்க எலி எலின்னு சொல்லிட்டு தா அவங்க கூப்புடுவோ இது சண்டே ஆனா எங்களுக்கு ரொட்டீன் ஒர்க் என்னன்னா விண்டோஸ் கிளீன் பண்ணணு எல்லாருக்கு ஒவ்வொரு ஒர்க்கு பெட்டுல்லா கொண்டு போய் மேல போடணு அது மாரிலாம் கிளீன் பண்ணனு இவங்க வந்து கிளீன் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு பாங்களா நாங்க ஏமாத்த த்துறது பக்கத்து ரூமுக்கு வந்தா முன்னாடி வந்து சிக்னல் குடுத்துருவாளுங்க ஏ எலி வருது எலி வருது அப்படின்னு சொல்லுவாளுங்களா சரி நாங்கள அப்ப அலர்ட் ஆயிடுவோ இவுங்க நாங்க எதிர்பார்க்கவே சடனா வந்துட்டாங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோ கிளீன் பண்ணல ஏமாத்திட்டோ அப்புறம் பக்கத்து ரூமுல இருக்கவுங்க என்ன சொன்னாங்க ஏ எலி வருது எலி வருது சொன்னாளுங்களா இவுங்க காதல விழுந்துருச்சு சிஸ்டர் ரூம்ல வந்து இதுக்குதா கிளீன் பண்ணுங்க கிளீன் பண்ணுங்கன்றே பத்தீங்கனா எலி ரூம் உள்ளலா வருது இதுக்கு எதுக்கு இப்டி பண்றீங்க அப்படின் என்ன சொ சிரிப்ப அடக்க முடில அப்புறோ நாங்கலா சிரிச்சோ ஏ மேன் நா உங்கள திட்ற டீ சிரிக்கிறீங்க அப்படிதாங்க சரிங்க சிஸ்டர் இனிமே ஏ எலி வராம பாத்துக்கறோ அப்டின்னோ அது நெனச்சு நெனச்சு சிரிச்சுட்டு இருந்தோ இந்த மாதிரி இந்த வாடன்கல கிண்டல் பண்ணுவோ
ம் நாங்க ஸ்கூல் டைம்லதா காலேஜ் அந்த டைம்லா அவ்ளோக்கு நாங்க கிண்டல் பண்ண மாட்டோ நாங்க எங்களுக்குள்ள கிண்டல் பண்ட்டு அடிச்சுட்டு ஒதச்சுகிட்டு வெளாட்றதுக்கே கரெக்டா இருக்கே டைமு பாத்தா கிளாஸ் வேற கட்டடிச்சுட்டு கேண்டின் கோடையறது எவளாது நமக்கு அடிம கெடச்சா அவள வாங்கி தர சொல்ட்டோ ஒக்காந்து சாப்பிடறது அதனால ஸ்கூல் டைம்ல தா அந்த ஒரு சாரு ஓசி சாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ப பட்டய போட்டு வருவாரு
ம்
அவரு சம்ம எப்படீன்னா ஃப்ரெண்ட்லியான டைப்பு ஆனா பட்டயப் போட்டு வரனாலா இவுருக்கு பேரு வந்து பட்டமுருகன் அப்புறோ இன்னொருத்தரு வந் வந்து கொஞ்சோ குண்டா தா இருப்பாரு ஆனா தொப்பைக்கு மேல பேண்ட தூக் கூப்புடுவாரா அப் பேண்ட் அப்பப்ப லூஸ் ஆயிரோன்னு இப்டி தூக்கி தூக்கி போடுவாரா அவரு அவ்வோ சோசியல் சாரு அவர் அவரு அவரு எங்கள திட்டுவாரு படுவா பண்ருட்டி தேங்கா ரொட் டி என்னென்னமோ சொல்லி திட்டுவாரு அவரு தா திட்டுவாங்றதுக்கோசரமே ஏதாவது சேட்ட பண்ணுவோ காமெடியா இருக்கு அது அந்த பசங்க லா வேனுக்குனே கா வம்பிழுப்பானுங்க அத அவரு அவரு வந்து அப்பதா திட்டி ட்டு போவாரு இங்க திரும்பறாரோ இல்லையே அவருக்கு பின்னடி டான்ஸ் ஆடுவானுங் ங்களா அத பாத்து எங்களுக்கு சிரிப்பு வந்துரு அப்பகே அவரு வேற பாத்துருவாரு திருப்பி ரெண்டு அடி போடுவாரு எக்ஸ்ட்ரா செம எப்டின்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃப் அந்த லைப் வந்து நா வீன் பண்னிட்டே எனக்கு இப்பதா ஃபீலிங்கா இருக்கு ச்சை இப்டிப்பட்ட ஒரு லைஃப் நம்ம வீன் பண்ணிட்டோ அப்பல்லா அந்த சீன் போட்டு அப்பா இவங்கள மாறித் தும் ஃப்ரெண்ட நா பாத்ததே இல்ல எனக்கு நீங்க வேணா புது ஃப்ரெண்டு கெடைப்பாங்க நா ஜாலியா இருப்பே அப்டிஇப்டினு சீன் போட்றது ஆனா அங்க போனதுக்கப்பறந்தா தெரியு பழைய ஃப்ரென்டே நம் நமக் பரவாயில்லீயே அப்டின்னு
ம் ஹாஸ்டல்லா ஆச்சு காலேஜ்னா அப்டிதா ரொம்ப கஷ்ட இருக்கிறதுலே என்ஜாய்மெண்டான லைஃப் எதுன்னு ஸ்கூல் லைஃப் தா அது கோ எஜிகேஷனா சூப் ப்ப சொல்லவே தேவல செமையா இருக்கு இந்த பசங்க பண்ற அளப் ஃப்ரீதாவ் ஓவரா இருக்கு இந்தப்
ஆ அந்த யாரொ ஒருத்தங்களா லவ் பண்ணுவானுங்க ஆள புடிச்சுக்கறது நம்ம அது அந்த அவங்க பேர் சொல்லி சொல்லி கூப்டா இவுளுங்க வேற அப்டே சினுங்கற சினிங்கு இருக்குதே அப் பஸ் அது வந்து வெக்கமா வெக்கப்படுவாங்க அட்டேங்கப்பா இந்த வெக்கத்த பாக்கறதுக்கோசரமே நாங்க ஸ்கூ கூலுவர்ணும் போல அப்டி இருக்கு அது சொல்ல போனா பசங்க ஓட்ட மாட்டாங்க எங்க நா எங்க செட் ட்ல நாங்க தா அவிங்கள ஓட்டுவோ எல்லா டி வச்சு செஞ்சிருவோ நாங்க
அதா அந்த நாட்கள்லா வந்தா நல்லா இருக்கு என் பையன் கூட இன்னிக்கி சொல்லிகிட்ருந்தா இந்த மாரி பசுவ்வ வந்து வெச்சு ஓட்றானுங்க அது ஒரு பசங்கலேருந்து கிண்டல் பண்ணுவோ அப்டின் சொல்லிட்ருந்தானா அவ நைன்து படிக்கிறா அப்ப நா நெனைச்சே அடாடா நம் அப்பலா இப்டிதான இர் இருந்தோ நம்ம அப்டிங்கற மாரி இருந்தது சரி சரி என்ஜாய் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க
அம்மா
அதுதா லைஃபு
ம் ஓகே சரிங்க தோழி நெக்ஸ்ட்
செரி கண்டிப்பா இன்னொரு
ம் கண்டிப்பா இன்னொரு கால்ல கண்டிப்பா உங்கள்ட நா பேசுவே ம்
ஓகே நன்றி
நன்றி தேங்க்யூ
தேங்க் யூ